இப்ப எப்பிடி இருக்கீங்க அதிசயமா கால் எல்லா பண்ணிருக்கீங்க
சும்மாதா பேசலான் தோணுச்சி உன்ட்ட அனால கூப்ட்டே
ம் எப்பிடிர்க்கா
நலம் நீ எப்பிடி இருக்க
எல்லாரும் நல்லா இருக்குறோ கா
ஆ
சண்டே எங்கியு போலையா வெளிய
சண்டே எங்க போறது எங்கியு போல மாமா வேலைக் போய்ட்டாங்க
வேலையா இன்னிக்கு அவுருக் கு
அர்ஜென்ட் ஒர்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ல்லா இருக்கா அது ஓபனிங் அதனால பேயிட்டாங்க
நீயு பையனுமட் அம்மாவுந்தா இருக்கீங்களா
ஆம்மா பைய தூங்குறாரு அம்மா உக்காந்துருக் காங்க
ம்
நா அப்பிடியு ஓ ஞாபக வந்துச்சி சே கூப்புடுவோமேன்னு கூப்ட
சே சேக்கா சொல்றி என்ன அதிசயமா கூப்புடுரு க்கற போ இவனு பேசணுமா எங்கிட்டா அன்னிக்கு நானு கேட்டிருந் ஆ அதுதான்டி நானு கேட்குனுன்ட்ருந்த அன்னிக்கே நா ஒங்கிட்ட கேட்டல்ல ஆரிக் எனக்கு சொல்லி குடுங்கா அது என்ன ஏது ப்ரொசீஜரு டைமிங்கு அது ரொம்ப ரிஸ்கா அதெல்லா நா ஓங்கிட்ட கேட்டல்ல அது நானு கூப்புட்டு கேட்கணுட்டே இருந்தே நல்லவேல கூப்ட்ட க்க
கொஞ்ச ரிஸ்க்குதா பேக் பெயின் வரு
அப்பிடியா
ஆமா ரெண்டாவது உக்காந்துட்டே பிரேம் போட்டு பண்றது கொஞ்சோ ரிஸ்க்கு தா ரெண்டாவது இப்பெல்லா அத திரெட்டுல இருந்து அந்த திங்ஸ் எல்லாமே வெல ஜாஸ்தி ஆயிடுச்சு ரேட் ஓவரு ஆயிருச்சு கஸ்டமர் அதுக்கு நம்ம கரக்டனா மட் மட்டுந்தான் நம்மளால போட முடியிது ரெகுலர் கஸ்டமர்னா ஓகே புதுசா வர்றவங்கட்ட நம்ம அத எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்ச கஷ்டமாருக்கு
அப்டியா
ம்
ஆ சேரி அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல அது நல்லா வருமான வர்
வருமானம் நல்ல வருமானலோ இருக்கு ஆ ஆரி ஒர்க்கும் பண்ணிட்டு டெய்லரிங்கு கத்துக்கிடீன்னா இன்னு ரொம்ப நல்லது வெளில குடுக் ஆ வெளில குடுக்க வேண்டா நம்மளே தைக்கலா அதுல உனக்கு அம் போன் நல்லா கெடகும்
ம் எங்க சித்தப்பா அப்டித்தானே பண்றாங்க அவர் தைக்கறாரு புள்ள ஆரி ஒர்க் போடுறா நல்லா காசு பாக்றாங்க போல அவளுக்கு ம் அவளு அதெல்லா எதுவுமே சொல்ல ஆ செகண்டு பையன்
அப்புடியா
ஆ பஸ்ட்டு பையன் ரெண்டாவதும் பையன் பேய் பாத்துட்டு வந்த போன வாரம் சனிக்கிழமல பேய் பாத்துட் வந் ஓ நல்லா இருக்கறாங்க ஒன்னு பிரச்சன இல்ல அப்டியே அந்த பையன மாரியே இருக்கு பஸ்ட் பையன மாரி
அவர் பஸ்ட்டு பையன் அவுங்க டாடி
ஆமா என்னக்கா இவ்வளோ கொஞ்சோ ஜப்பான் கஞ்ச் கண்ணு அதெல்லா இவளு கொஞ்சோ இருக்குது ஸ்ருதிக்கு சரி அவே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க போல மாப்ள ரெடியா இருக்குது ச தம்மள்ளது பேச்சுவார்த்தயாமா சொல்லிட்ருந்தாங்க
சேரி சேரி நீ என்ன திடீர்னு ஒன்னோட ஒர்க்க விட்டுட்டு அது வந்துட்டு ரெகுலர் கஸ்டமருன்ருப்பாங்க இப்ப எனக்கு வந்து ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்கன்னா
ம்
கஸ்டமர்னா இப்ப வந்து என்ன சொல்றது இப்ப உன்ன மார் தெக்க வரவ்ங்ளா இருக்க மாட்டாங்க வெளில டெய்லர்கரு க்காங்கல்ல டெய்லர் கடைக ஒரு நாலஞ்சு கட புடுச்சு க்கனு புடுச்சு ட்டு அவுங்க கிட்ட வந்து நமக்கு ரெகுலரா வரு ஏனா அவுங்க வந்து அவுங்களுக்கு டெய்லரிங் மட்டு‌ தெரியு ஆரி ஒர்க் தெரியாது
ஓ அப்ப ஆரி ஒர்
நம்மகிட்ட வந்து ஆரி ஒர் க்கு அவுங்க தே போட்றேன் சொல்லி வாங்கி நம்மட்ட குத்துருவாங்க
ம் ம்
நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் வச்சு குடுத்தோம்னா அவுங்க இன்னு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டிச்சிங்கோட சேத்தி அவுங்க ஒரு எர்நூறு முந்நூறு ஜாஸ் த்தியா வாங்க்கிவாங்க நம்மளோடது வரு அவுங்ளுக் கு வந்து அந்த மாரி கஸ்டமர் புடிக்கிறது
ம் ம் அப்டியாதா இருக்கு
ம் அதுனால ரெகுலரா அவுங்களுக்கு வேல இருக்கு கடய புடிச்சிருப்பாங்க டெய்லர்
ஆமா தெரிஞ்ச டெய்லருங்களு யா ராதெல்லா
ஆ அவுங்ள வச்சு நம் வேல வாங்க்லா
ம்
ஏ உன்னோட வேலயாயிடுச்சு ம் பாசி த்ரெட்டு் ஜர்தோசி அதெல்லா ரேட்டு ஜாஸ் தி ஆயிட்ச்சு குந்தன் ஸ்டோன்லா இப்ப வெல அதிகோ
ம் ஏ வேல அதாக்கா அது இப்பத்தக்கி என்ன சொல்றது இந்த ஆட்டோமேஷனா எல்லாத்தையு கொண்டு வர
இல்ல நீ வந்துட்டு நீ சொல்லிட்ருந்தீல நா வந்துட்டு இந்த மார்னிங் ஈவ்னிங்ல வந்துட்டு ஜூஸ் மாரி சூப்பு மாரி எதாவ்து போட்லாமானு ஐடியா கேட்டுட்ருந்தே
கு அந்த கடைய வச்டாங்கக்கா
எவ்வளொ வச்சாலு எவளொ வச்சாலு அதெல்லா யாவாரொ ஆவு நல்ல அ‌ இப்ப ரேஸ்கோஸ் அங்கெ நமக்கு நம்ம ஏரியா சைடு
ம்
சைடு அந்த இந்த மாரி எடமா பாக்கனு வாக்கிங் போறவ்ங்க ஆ வா க்கிங் போறாங்கள்ல அந்த ஏரியாவா வந்து செலக்ட் பண்ணனு அங்க பண்ணி ஒரு எட அங்க கரெட் பண்ணு பண்ணி வச்சீன்னா கண்டிப்பா ஓடு
இங்கெர்ந்து அவ்ள தூரொ அதெல்லா திங்ஸ் எல்லா எடுத்துட்டு போயிட்டு வச்சு செட் பண்ணி அப்டி வரு ங்ளா
தீபாய் தீபாய் இருந்தா போது சம்பரங்கள் இருந்தா போது சில்வர் பாத்துரொ
ஃபிளாஸ்க்கு வச்சுக்லா சூடு ஆறாம இருக்குறக்கு
இந்த எள்ளூரு எள்ளுருண்ட இதுக்கெல்லா ஹாட் பாக்ஸ் தா தேவப்படு எள்ளுருண்ட அப்றொ வந்து ஆ என்ன சொல்றது பருப்புருண்ட கல்ல மி ட்டாயி இது மாரி எல்லா வ ச்சா நல்லா யாவாரோ ரெண்டாது அதெல்லா வந்து ஸ்டெந்தான சுண்டல்
அத எல்லாருமே வாங்கி சாப்புடுவாங்க
ம் இதெல்லா வந்துட்டு ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் தான
ஆமாக்கா
சாப்டுவாங்க அப்டி சாப்பாறப்போ நமக்கு யாபாரமு ஆகும் இதெல்லா வந்து டெய்லி அழியிற பொருளு அதுனால நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது
அதுதா
போன ஒரு ஆள் சாப்புற மாந்தா நங்க வீட்டுக்
ஒரு நாளைக்கு ஆய ரூபா நமக்கு பிராஃபிட் வந்தா கூட எனக்கு ஓகே
நம்ம இப்போ ரெண்டாய ரூபா போடுறோன்னா அதுல பாதிக்கு பாதி நமக்கு வரணு அந்த மாரி பாக்கனு
ம் சின்னது முழிச்சிருச்சு பாரு அப்டியே தொட்டல அப்டியே தொட்டல அப்டியே தள்ளி உட்டு அப்டியே எட்டி பாக்குறா யாருட அது பேசிட்டு இருக்குறாங்க யாரு பேசிட்டுருக்காங்க அப்டின்னு அவ அப்டிதா கா தூங்கி எழுந்திரிச்சது ஹ எறங் கல மட்டா தூங்கி எந்திரிச்சதும் அப்டியே கொஞ்ச நேர தொட்டுல்லயே அமைதியா படுத்திருப்பா ஆனா பெருசு அப்டில்ல தூங்கி எழுந்திரிக் கிம்போதே ஒப்பாரியோட தா எழுத் எந்திரிப்பா அய்யோ மாய் மீன்ஸ் அப்டியே அதுலயே டிசன் போயிட்ட ஆயிரு அதுனாலே நமக் டெய்லு அழுதுட்டே தா எந்திரிக் கிற மாரி இந்த புள்ள அப்டி இல்ல தூங்கி எழுந்திரிக் போதே ஒரு சிரிச்ச மூஞ்சியோட இங்க ஒன்னு தூங்கி எந்திரிச்சிருக்கானே தெரியாது போல தூங்கி எந்திரிக்கும் போதே அமைதியா உள்ள படுத்துட்டுருப் பா அவ எந்திரிச்சுட்டான்னு ஒரு சவுண்ட் உடுவா ஆ ஊனு அப்பதா ஓகே மேடம் எந்திரிச் டாங்க அப்டினு நமக்கு தெரியு ஆனா அதுக்கு முன்னாடியே அவ எந்திரிச்சிருப்பா
ம் ஆனா அமைதியா படுத்துக்குறா
அ அமைதியா படுத் துக்கு வா தொட்டில்ல ஒரு காமண் நேரத்து கிட்ட படுத்திருப்பானு வையேன்
ம் அதுனால பிரச்சனை இல்ல ஒவ்வொரு கொழந் அ என் பையல்லா எந்திருக்கேல எ பக்கத்துல ஃபஸ்ட் ஆள் இருக்கு குணு அவனுக்கு ஆள் இருக்காங்களா இல் இல்லையா அப்ட அந்த சூடு தெரியு பாப்பா ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சா பேசாம படுத்து தூங்குவா இல்ல ஆள் இல்ல அப்டின்ற மாதிரி தெரிஞ்சச்சுன்னா பிபி ஊதுவா பயங்கர அப்டி வீஸ் விசில முழுங்கன மாரி கத்துவா அவெ கத்துறதுலயே ஐ ஐயயோ என்னமோ ஆச்சு பையனுக்கு நம்ம விருந்தடிச்சு ஓடணு
அந்த மாதிரி கத் ஆ பயந்துட்டா பெருசு இப்ப அப்படிதா இருக்கு தூங்கி எழுந்த் கண்ண முழிச் பாக்கும் போது யாராவது பாவோ அம்மாவு பக்கத்துல இருக்கணு ரெண்டு பேரு இல்லன்னா கத்துவா கத்துற கத்துல இந்த ரெண்டு அதாது எந்துறுச்சு சுரு இது நமக்கு ரெண்டு தலைவலி ஆயிரு இவ்ளங்கச்சா அவளனுங்கச்ச அவ கத்தறத பாத்து இவ பயந் தீபா அழுக ஆரம்பிச்சிருவா யாரும் கத்தி எப்டி இருக்கு அந்த கொழந்தைக்கி பா நய்ட்டு நேரோ திடீர்ன்னு ம்போடய
பாவம்ல ஆனா தம்பி ரெண்டு பேத்தையு வச்சு நைட்ல சமாளிக்கிறது
ஆமாக்கா இந்த கொழந்த பரவாயில்ல கா ரெண்டாவது அதனால அவரு பொழச்சுப்பாரு ஏன்கலே ஃபஸ்டு பாப்பா மாதிரி இருந்தான்னு வைங்களே அவள கூட்டு இவர் வண்டியிலல்லா வர்ல தூங்காம தூக்கம் வர மாட்டேங்கிது அவளுக்கு அப்டின்ட்டு படுக முன்னாடி இந்த பேக் மாரி மாட் யாரோ உக்கார வச்சிட்டு நா வேல முடிஞ்சி வரும்போது அவரு வண்டியில சுத்திட்டு உக்கார வச்சி இவன்தா ஆன்புள்ள
அப்பலா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இவளுக்கு அந்த இதல்லா இல்ல ஆனா அப்ப ஏசியும் இல்லக்கா வீட் ல ரொம்ப வேர்க்கும் பாப்ப தூங்கவே மாட்டா இப்ப என்மோ ஏசி இருக்கனாலே என்னமோ இவளு தூங்கி கிறா அவளு தூங்கிகிறா அதனால கா ட்டு அதுதான் ஆ அப்புறம் குடியிருந்த வீடும் கா தின ஒருமே அடைஞ்ச மாரி வீடா காத்தே உள்ள வராதா ஒரு ஜனல் தொறக்கர வழி இல்ல அந்த மாரி இருந்துச்சு அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நைட் இதுலாம் தூங்காம ஆனா இந்த கொழந்த அப்டி இல்ல நல்லா தூங்கிக்கிறா ரொம்ப புடிக்கும் இவல ஃபஸ்ட்ட விட இது குட் த ரொம்ப பிடிக்கும் குட்டி
தா குட்டிய வீட்டுக்கு தூக்கிட்டுவாவே
கூட்டு வர ஒரு நாளு அவ எல்லா இருக்கமோது எனக் த ஆபீஸ் போறதுக்கு அவ்ளோ ஒரு நா பீல் பண்ணிட்டே போவேன் வையன் ஆமா ஏனா இவள இவள விட் டுட்டு போக போது எனக்கு கஷ்டமே இல்ல ஏனா ஏ தங்கம் எல்லாத்தையமே பழகிடுச்சி அப்போ அவன் புட்டி கூட புடிக்க மாட்டாக்கா அவரு புட் புட்டிபால் கூட அவளுக் க்கு ஒரு புட்டிய புடிச்சி தண்ணி கூட குடிக் தெ முடியாது அவளுக்கு ஜயோ இந்த கொழந்தைய வச்ட்டு ஆ இது என் தங்கம் இது அஞ்சர மாசம் கரெட்டா ஆறு மாச ஸார்ட் ஆவு போதே இவங்களுக்கு அந்த புட்டிபுடிச் குடிக் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது பால் குடிக்கிறதுக்கு எல்லாமே நா பழக்கிட்டே பேசல ஃபார்முலா பால் கு குடுக்க ஆரம்பிச்சிட்டே நைட் ஆனா ஆனா இவ எதுலயுமே எனக்கு ஒரு தொல்லையே இல்ல இவ சொல்றதெல்லா பழ கா நல்ல பிள்ள ஆ சினுங்குற மாரி
ம் என்னைய பாக்காம நீ யார்ட்டமா பேசிட்டு
அதா எடுக்கணு இப்ப அவள தொட்டல்ல இருந்து இப்ப வெளிய எடுக்கணும்ட்டு அழுகுறா
தனியா எழுந்திரிக்கலாமட்டா
எஞ்திரிக்கக்க மாட்டா உருளுவா தொட்டல்க்குள்ளேயே உருண்டுட்டு கடப்பா இப்டி ஒரு திருப்பு அப்டி ஒரு திருப்புன்னு திரும்பிட்டு கடக்கு ப்ப
பாத்து கீழே கீது எறங்க ட்ரை பண்ணிர போறா
அதுன்னு அடுத்த மாசோ அப்டி ஆயிரு நினைக்கிறே
ம் அப்ப தொட்டி கீழே எறக்கி போடணு
தொட்டிலு ஆமா அதுலா எறக்கி போடணு அவ அமுகல்லா மாட்டா நார்மலா தா இருக்கிறா சரி ஓகே அக்கா நா பாக்குறே
நீ பாப்பா பாத்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணு ஓகே பாய்